வணக்கம் கேக்குதாப்பா உங்களுக்கு ம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
ஆ எ வீட்
ஆ எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் இந்த சமையலெல்லா செஞ்சாச்சா
பேசுறது ஆ இல்ல சகோதரி நா சமையல் பண்ணிட்ட தோசை ஊத்தி தக்காளி சட்னி ஆ தோச ஊத்தி தக்காளி சட்னி பண்ணே தம்பி ஊட்டி விட்டுட்டேன்னா நாங்க இனிமேல் சாப்படறதுக்கு ஒரு எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு சாப்ட்டுக்கலான்னு இருக்கோ
அப்டியா ஓகே ஓகே மதிய என்ன ஸ்பெஷல் வீட்ல உங்களோடுது ஆ நானு இல்ல ஜொல்லி இட்லி ஊத்தனு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி நா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆ மஷ்ரூம் பிரியாணி பண்ணே சகோதரி நானு
ய ஜொல்லி நா இன்னு இதுவரைக்கு வந்து நா ட்ரை பண்ணதே இல்ல நீங்க எப்டி சொல்லு செய்வீங்க சொல்லுங்க
ஆ நா மஷ்ரூ பிரியாணி எப்டி பண்ணுவேன்னு பாத்தீங்ன்னா சகோதரி நீங்க மஷ்ரூ இருக்கல சகோதரி மஷ்ரூ மஷ்ரூம வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வந்து கைப் பொறுக்கிற அளவுக்கு நீங்க சூடு பண்ணிக்கோங்க சகோதரி அத சூடு பண்ணிட்டு மஷ்ரூம் இருக்குல சகோதரி அ வெது வெதுப்பா சூடு பண்ணிக்கோங்க மஷ்ரூம் இருக்கல சகோதரி அந்த காளான வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காளான் வந்து பெரிய பீஸ் வேணு அப்படின்னா எல்லாமே முழு காளான வந்து அந்த கீழ அந்த கொடம் மாதிரி இருக்குல்ல சகோதரி பட்ட மாரி அத எடுத்துட்டு அத ரெண்டையும் வந்து மேலேயும் வந்து புட்டு போடுங்க எனக்கு வேணுன்ன ரொம்ப பெரிய குட்டி குட்டிய வேணுனா நீங்க கத்தில‌ கூட குட்டிக் குட்டிய கட் பண்ணி போட ஏன்னா குட்டிக் குட்டியா போட்டீங்கன்னா வந்து வேக வைக்கும் போது கரைஞ்சிரு குட்டிாயிரும் அனால ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்க பெரிய பெரிய துண்டுகளாவே நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு ஒரு ஓரளவுக்கு ஆ ஆ ஆமா சார் ஒரு அளவுக்கு நீங்க சுடு தண்ணியில ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு போட்டு பத்து நிமிஷம் நீங்க சுடுதண்ணியில வச்சிட்டு நல்லா பச்சத்தண்ணீல நல்லா கழுவி நீங்க தனியே எடுத்து வச்சிருங்க அந்த காளான நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச குக்கர்ல வந்துட்டு கொஞ்ச சும்மா எண்ணயு நெய்யூ வந்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ்ல இருக்குல சகோதரி பட்ட கிரா கம்பு சோம்பு அதுக்கப்புறோ பாத்தீங்னா பிரியாணி எல இந்த அன்னாசி பூ ஆ
ஆ
லைட்டா உங்களுக்கு வாசத்துக்கு வேணுனா போட்லா அது ஆப்ஷனல் தா சகோதரி உங்களுக்கு விருப்பருந்தா போட்லா நீங்க எப்பயுமே பிரியாணிக்கு என்னென்ன போடுவீங்ளோ அந்த தூள் அந்த இது பிரியாணி பொருள் மட்டு போட்டா கூட போது இதெல்லா போட்டு சவரி நல்லா கொஞ்ச வணக் வணக்கி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட ரெண்டு பச் பச்சமிளகு உங்களுக் காரத்துக்கேத்த மாரி நா வந்துட்டு பச்ச மிளக எப்மே பிரியாணிக்கேத்த நா போட மாட்டே சில சமைய்ய போட சில சமய பாத்தீங்கன்னா மசால ஐட்டமே நா சேத்துப்பே நானு பச்ச மிளகா போடும்போது அத அதோடைய அதோடைய டேஸ்ட் வந்து மாறுதுங்களா அப்டிங்கிறதுனால நா பிரியாணி பொருள் போட்டதுக் கப்புறோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது இப்ப இப்ப பெரியவங்க இருக்குல்ல சகோதரி அத வந்துட்டு நல்லா மெலிசா வந்து கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணி அதையு நல்லா போட்டுட்டு நல்லா கண்ணாடிப்பத வரளவுக்கு நல்லா வந்து வநக்கி விட்ருங்க நல்லா வநக்கி விட்டதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா தக்காளி இருக்குல சகோதரி தக்காளி வந்து இதுக்கு சின்ன பழமோ ஒரு மூனு பழந்தா நா போட்டே ப் தக்காளி வந்து கொஞ்ச கம்மியாவே போடுங்க ரொம்ப போட்டீங்கன்னா புளிப்புதன்ம இருக்க மார்ருக்கு பெரிய பழமாருந்தா ஒரு ரெண்டு பழோ சின்ன பழமாருந்தா ஒரு மூணு பழம் கொடுங்க நா மூனு பழத்த போட்டு நல்லா கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி தக்காளியு அதுல போட்டு நல்லா வநக்கி விட்டுட்டு நல்லா வநங்குனதுக்கப்ரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல் அதுக்கப்ரோ போட்ட சகோதரி ஏன்னா மொதலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா அடிபுடுச்சற மாரி ஆயிரு வெங்காயத்தோட போடும் போது தக்காளி போட்டதுகப்புற போட்டீங் வந்து நல்லா பச்சவாஸ்ன போரளவுக்கு நல்லா வந்து நல்லா வந்து வநக்கி விட்ருங்க நல்லா வநக்குனதுக் கப் அப்பறோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமா லைட்டாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு வரு நா வரமிளகா தூள் ச்சு கரம் மசாலா நா வந்து பிரியாணி மசாலானு சொல்லி ஒரு எல்லா எல்லா வெஜிடபிள் பிரியாணிக்கு போர்ர மாரி ஒரு வெஜ் பிரியாணி மசலான்னு ஒன்னு வச் சகோதரி நானு டிபாட்மெண்ட்ஸ் ல வந் நா அந்த தூள் வந்து நா போடுவே நானு எல்லா பிரியாணிக்குமே நீங்க அத போட்டுக்கலா அந்த தூள் ஒன்னு ச் சிக்கன் பொடி எல்லா போட்டு நல்லா வனக்கி விட்டுட்டு கொஞ்சமா தயிர் கொஞ்ச விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஃஸ்பூன் புளி க்காத தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டுட்டு நல்லா வந்து நல்லா கணக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா நல்லா கொலஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ந்த இந்த காளான நீங்க கழுவி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருப்பீங்கள உங்களுக்கு ஏத்த சைஸ்க்கு ஏத்த மாரி அதையு வந்துட் டு‌நீங்க அதுல நீங்க போட்டீங்னா அதையு நீங்க போட்டு நல்லா வந்து கிளறி விட்ருங்க மசா லா ஓட கெளரி விட்டீங்னா காளாலருந்து உங்களுக்கு நல்லா தண்ணி விடு சகோதரி தண்ணி விடும்போது நீங்க எந்த தண்ணியுமே அரிசிக்கு வந்து தண்ணி ஊத்துவ அந்த காளா நல்லா அந்த தண்ணில நல்லா கலக்கி விட்ருங்க காளான்லருந்து வர தண்ணி வந்து உங்களுக்கு வேந் த காளான் வேகுரதுக்கு போதுமானதாருக்கு எல்லா காளான்லல்லா ஒரு அஞ்சு நிமிஷ நல்லா பெரட்டி விட்ருங்க பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புரோ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணி எவ்ளோ வப்பீங்களோ ஒன்னுக் த்ரீ ஹண்ட்ரட் எவ்ளோ வப்பீகளோ அதுக்கேத்த மாரி தண்ணி வச்சு
ஆ அதுலே போட்டு தம் பிரியாணி மாரி செய்றீங்க
ஆ அதேயே அதுலே போட்டு சகோதரி நா என்ன பண்ணேன்னு வந்துட்டு நா காளான்லயு வ தண்ணி விடுதுன்னு வேண் பண்ண அரிசிய அரிசி நல்லா வடுச்சுட்டு தண்ணி ஊத்துன மொதல்ல அரிசி வந்து நல்லா அதுல போட்டுட்டு நல் நல்லா கெளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷ நல்லா விட்டதுக்கப்பறோ தண்ணி அதுக்கப்பறோ அளந்து ஊத்தி ஒரு கொதி வந்ததுகப்பறோ நல்லா மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் மட்டு வுட்டு நா ஆஃப் பண்ணிட்டே சகோதரி நானு
ஓகே ஓகே புரியுது
ஆ எல்லா பிரியாணியு பண்ற மாரிதா பண்ணுங்க டேஸ்ட் நல்லாருக்கு இதுக்கு நீங்க தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஆனியன் ரைதா பண்ணலா
ம்ம காளான் வந்து வீட்ல செய்ஞ்சதே இல்ல வெளில வந் ந்த சாட் மாதிரி கெடைக்குல மசாலா வச்சு அதுல கொஞ்ச சிப்ஸ்ல்லா போட்டு கொடுப்பாங்கள. ரெடி டு ஈட் மாதிரி, அந்த மாதிரி தா அந்த மாதிரி தா நா சாப் ட்ருக்கே. வீட்ல இது வரைக்கு ட்ரை பண்ணதே இல்ல நா, ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றே இந்த ரெசிபியு நல்லா இருந்தது.
காளான் நீங்க சாப்ட்டீங்கன்னா சகோதரி, உங்களுக்கு புரதச்சத் து ப்ரோட்டீன் வந்து அதிகமா கடைக்குது. அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்க வாரத் மாசத் துக்கு ஒரு இரண்டு தடவ நீங்க வந்து காளான் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. காளான் இந்த சோயா இந்த மாறிலா எடுத் துக்கிறது ரொம்பவே சத்துன்னு சொல்றாங்க சகோதரி
ஆமா ஆமா ஆ
ஏன்னா இது அதிகப்படியான புரோட்டீன் இருக்குல்ல, கண்டிப்பா, கண்டிப்பா அனால இது சாப்டுங்க நல்லது தா. இதுலே பாத்தீங்கன்னா நெறைய பேர் சகோதரி ரைஸ் மாரிக்கூட பண்றாங்க, ஃபிரைட் ரைஸ் பண்றோல சகோதரி, அதே மாரி இந்த வெஜிடபிள்ஸ் நா வெஜிடபிள்ஸ்ல்லா போட்டு காலனையு பொடி பொடியா கட் பண்ணி அதையு ஒரு ஃப்ரை ப அது விவ அத நீங்க வணக்குனிங்கன, சுருங்கண மாரிதானே ஆயிரு நல்லா வணக்கி விட்டுட்டு, அப்டியே வந்துட்டு உ நல்லா சாப்பாடுவே குக்கர்ல வச்சு அப்புற நல்லா ஆற வச்சு கெளர்வாங்க, இதுக்கு வந்து காலான் ரைஸ்ன்னு சொல்றாங்க. அத விட எனக் இந்த பிரியாணி நல்லா இருக்கு நீங்க சாப்டு பாருங்க டேஸ்ட் வைஸ்
கொஞ்சோ ஆமா, நம்ம பிரியாணின்னு சொல்லி செஞ்சா, அது வ ந்து உங்களுக்கு, அதுல மசாலாலா நல்லா ஊறி இருக்கு சாப்டுறக்கு நம்மளுக்கு நல்லா சுவையா இருக்கு நம்ம நம்ம ஃபிரைட் ரைஸா பண்ணுனா, அது வந்து ஃபிரைட் ரைஸ் உங்களுக்கு மசாலா அதுல, அதுலவா ஒட்டாது எனக்கு தெரிஞ்சு காலன்ல அதுனால நம்மளுக்கு டேஸ்ட் அவ்வளவா கெடைக்காது. ஆமா, இந்த பிரியாணி செஞ்சா நம்மளுக்கு சூ ப்பராவே இருக்கு. கண்டிப்பா நா ஒரு நாள் ட்ரை பண்றே
சேரிங்க சகோதரி, நீங்க, நீங்க மதியத்துக்கு சகோதரி, என்ன சமையல் பண்ணீங்க?
இன்னிக்கு நா வந்து, மதிய வந்து, அ சொரக்கா இருக்குல. அது போட்டு சாம்பார் வச்சே. அ கூட வந்து அவரக்கா, கேரட் போ டு பொரியல்லு, அ இது ஆ இது இருக்குல, பீஃப் வந்து ஏ ஒரு ஃபால் மாதிரி செய்வோ நம்ம
ஓ செரிங்க, செரிங்க சகோதரி
பெப்பர் மசாலா செய்வோ அந்த மாதிரி செஞ்சுட்டே ம் நம்ம வந்து, இரவுல வந்து டின்னு
அவரு எ சில நேரோ அவருக்காவையு கேரட்டையு போட்டு பொரியல் பண்ணீங்கலா? ரெண்டையு ஒட்டுக்கா போட்டு.
கொஞ்சொ ரெண்டே ரெண்டு கேரட் தா போட்டே அவரக்கா அதிகமா, கொஞ்ச டேஸ்ட் சாப்புடுறதுக்கு அது வந்து, அவரக்கா வந்து, அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுல்ல உங்களுக்கு அது கொஞ்ச கூட கேரட், கேரட் சேத்தா நம்பளுக்கு வந்து, சாப்புடதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு அதுக்காக நம்ம வந்து அவரக்கா மோஸ்ட்லி பொரியல் தா செய்வோ அது ஆ என்ன சொல்றது, ஒரு கொழும்பு அதாவது செஞ்சீங்கன்னா.
நா வந்து இந்த மாரி, நா வந்து சாப்ட்டதில்ல. நீங்க சொன்னது எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு.
ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அது வந்து நீங்க ஆ என்ன சொல்றது, அவரக்கா வந்து, மா மெலிசா கட் பண்ணி வச்சுட்டு, ரெண்டு கேரக்ட் சேர்த்தாலே போது ஆம் ஆ என்ன சொல்றது, கடுகு ஆ இது கருவேப்பில்ல போட்டு கொஞ்ச வது, இது என்ன சொல்றது வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அவரக் கா சேத்து, கொஞ்ச மஞ்சத்தூளு, போட்டு, உப்பு போட்டு, அத கொஞ்ச இது பண்ணி வச்சு விட்டுட்ணு வே வேகுறதுக்கு வச்சிருணு அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்து நம்ம பூண்டு ன்ன இல்ல என்ன சொல்லுது அ சிவப்பம் மிளகாய் இருக்குல அது தேங்கா அது மூணு சேட்டு அ பிளன்ட் எ மிக் க்சில கொஞ்ச அரிச்சு அ உதிரி உதிரியா அரிச்சு அது மேல சேத்துட்டு நீங்க சாப்டீங்னா சூப்பரா கொஞ்சமா தண்ணி ஊத்தணு அதிகமா தண்ணி ஊத்துக்க கூடாது நம்ம அவுள ரொம்ப வேக வக்க கூடாது அப்டி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு சாப்றதுக்கு சாம்பாருக்கு சூப்பரா இருக்கு சாப்டுறது
ஏ சகோதரி இதுக்கு நீங்க வந்துட்டு வெங்காய போட மாட்டீங்ளா பொரியல் பண்ணும் போது சில பேர் வெங்காய போடுவாங்க நீங்க வெங்காய போட மாட் டிங்ளா
ஆமா போடுறது தா இன்னிக்கு வந்து எங்க வீட்ல வெ வெங்காய அதிகமா இல்ல எப்பவு போட்டுதா செய்றது நா வெ வெங்காய கம்மியா தா ந்தது சொல்லி ப இருக்கிற டைம்ல நம்ம எப்டி பண்ணிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலானு சொ ல்லி வெங்காய இண்ணக்கிதா
சேரிங்க சேரிங்க சகோதரி நைட்டுக்கு சகோதரி நைட்டுக்கு என்ன சமையல் ஒங்க வீட்ல
இதுக்கு கூட சட்னி அரச்சுட்டு இட்லிக்கு மாவுல்லா அரச்சு வச்சுருக்கே அத ஊத்திட்டு இட்லி சாப்ட்ரனு அவ்ளோதா ம் நீங்க என்ன செய்ய போறீங்க இன்ன இரவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்
ஆ இரவுக்கு பாத்தீங்னா சகோதரி அதா சகோரி மஷ்ரூம் பிரியாணியோட மதியரந்தா அதோட நைட்டு வுட்டுட்டு இட்லி கொஞ்ச நேத்து ஊட்னியே நேத்து சுட்ட இட்லி கொஞ்ச இருந்துச்சுங்களா சவுரி இட்லி உப்மா மாரி பண்லானு பாத்தனா அந்த இட்லி எப்டி ஹா நேத்து நைட்டு அந்த இட்லி அப்டியே பாத்துரத்துல வச் திருக்கு நானு வேற எதுல எடுத்து வச்சாலுமே நான் இது ஆயிருன்டு துணிலயே வச்சுருப்பே நானு
ஆ கொஞ்ச புளிச்சுல்லா உங்களுக்கு இவ்ளோ நேர ஆயிடுச்சு நேத்துது ஆ இது வரக்கு அப்டியே இருந்தா நீ கொஞ்ச சூடு பண்ட்டீங்ளா
இல்ல சகோதரி இங்க பாத்தீங்னா வந்துட்டு இன்னக்கி புல்லா கொஞ்ச மழையே தா மழ தா பெஞ்சிட்டுருந்துச்சு வெயிலடிக்கல வெயில் அடிக்கிறனால வந்து இட்லி
அப்டி அப்டி சேரி சேரி புரியுது ஆமா கொஞ்ச நம்மளுக்கு வெயில் இருந்தா அது சீக்கிரமா புளிச்சுடு நம்பளுக்கு டெம்பரேச்சர் அ மழையெல்லா இருந்துது நம்பளுக்கு அவ்ளவா ப்ப இருக்காது இதனால கெட்டு போகுறதுக்கு இது கம்மிதா
ஆமா ஆனால தம்பிக்கு வந்து இட்லி உப்மா கொடுக்க முடியதுங்கிறதுத நா வந்து தோச காலையில தா சகோதரி மாவு அரச்சு நானு ஆனா அனால வந் தம்பிக்கு வந்து நேத்துதா இட்லி ஊத்துணுமா இன்னைக்கு இட்லி வேணானு சொல்லிட்டு இன்னைக்கு மாவு அரச்சதுல வந்து அப்டியே ஆப்ப மாரி உனக்கு மொத்தமா தோசை ஊத்தி குடுத்து தக்காளி சட்னி வந்து வெங்காய சட்னி மாரி எ கார இல்லாம அரச்சு அந்த அப்டியே ஊட்டி விட்டுட்டு சகோதரி ஏழ்றைகெலா வந்து ஊட்டி விட்டுடே தேரி கணவர் வந்து வெளிய போயிட்டாருங்ளா அதனால வரத்துக்கு லேட் ஆகு லேட்டா சாப்ட்டுக்கலாநாருங்ளா ஆல எங்களுக்கு தோச ஊத்துற தோச வந்து சூடா ஊத்துனாதா நல்லாருக்குமா தேரி ஒரு ஒன்பது மணிக்கு ப ம்னா கையோட சாப்ட்டுக்லா ஒரு பத்து நிமிஷ கழிச்சு நம் பண்ணிக்கலானு சொல்லி நா விட்டுட்ட சகோதரி நானு
சேரி சேரி அ எப்டி போவுது உங்களோட ஆ ஸ்கூல்லா எப்டி போகுது ஸ்கூல் படிக்கிறாங்களா என்ன படிக்
இல்ல சகோரி இல்ல சகோதரி பைய வந்து கை கொழந்த தம்பிக்கு இப்பதா ஸ் சகோதரி ஒன்ற வயசு பிறந்திருக்கு
அப்பன்னா சின்ன பாப்பா நம்ம வந்து சீக்கிரமா ஊட்ட வக்கணு அவுங்களுக்கு கண்டிப்பா
கண்டிப்பா சகோதரி அதுவு மதிய வந்து லேர் மதிய வந்து அதிக வந்து பிரியாணி இந்த மஷ்ரூம் பிரியாணியே குடுத்துறு நா ஸ் அதிக அவ சாப்புல்ல
ப சேரி சேரி ஆமா கொஞ்ச காரமா இருக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருப்போ
கண்டிப்பா சகோதரி இல்ல எங்க அளவுக்கு நா கார சாப்ற அளவுக்கு அவனுக்மே நா குடுத்து பழகிட்டே சகோதரி இருந்தாலுமே கொஞ்ச வந்துட்டு கொஞ்ச சாப்பிட மாட்டிக்கிறா கொஞ்ச வெத வெதியா இருக்குல்ல சகோரி உதிரி உதிரா செஞ்சிருப்பேல நானு அனால வந்துட்டு சாய்ந்தர பாலாத்தி கொடுத்து சேரி பசி ங்கறனால நேரமா ஏழ்ரை மணிக்கு உங்களுக்கு நான் பண்ணி குடுத்துரே சகோதரி சா அவரு சாப்படுறதுக்கு எவுமே கொஞ்ச அடந்தா சகோதரி ஏழ்ரை மணிக்கு கொடுத்தாத அவ ஒரு எட்டு எட்ரைக்கு முடிப்பாரு இப்பதா ஊட்டி முடிச்ச அவருக்கு
அப்டியா சரி சரி ஆமா சின்ன பசங்கள அத ஊட்டு வளக்கறதே ரொம்ப பெரிய விஷய என்ன சொல்றது எனக்கு இருக்க ஒரு மூன்ற வயசு பாப்பா இருக்கா இப்பதா எல்கேஜி போறா அவளுக்கே நா ஊட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்ப கஷ்டப்படுறே ரொம்ப என்ன சொல்றது எப்போ
கண்
அவனக்கு முன் சாப்புட்றா
கண்டிப்ப இப்ப இருக்க பிள்ளைங்களா அப்டிதா சகோதரி எதுவு சொல்றதில்ல எதும் சொல்ற மாதிரி இல்ல சகோதரி நம்ப
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க ரொம்ப அலையவிட்றாங்க அவங்களோட வயித்துக்கு நம்ம வந்து அவங்கள சாப்ட வக் ரதுக்கு ரொம்ப போராடுற மாதிரி இருக்குது கண்டிப்பா
சேரிங் சகோரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது அடுத்த அலைப்புல நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி நன்றி
ம்